வணக்கம்மா
ஹலோ வணக்கொ எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கேங்க நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே
சாப்ட்டேங்க நீங்க
சாப்டாச்சுங்க என்ன பண்ணிட்ருக்கீங்க
என்ன பண்ணிட்ருக்கே சாப்டுட்டு அப்டியே ஒக்காந்துட் ட்ருக்குரெங்க ஒரு டீ குடிச்சா நல்லா இருக்குமே அப்டின் சொல்லிட்டு
அவ சாப்டு டீ குடிச்சா கொஞ்சொ நல்லா டைஜெஸ்டாவு சொ எனர்ஜியாவுருக்
ஆமா ஆமா கண்டிப்பா
அ அவுங்களுக்கு டீ பிடிக்குமா
ரொம்ப பிடிக்குங்க
அஹ் எனக்கு டீயே எனக்கு டீ காபி புடிக்கிறது இல்லையா அதனால வீட்லயே டீ போட மாட்டேன் ஆனா எங்க வீட்டுக்காருக்கு டீ பிடிக்கும்
அப்படிங்களா
ட்டிங்லாம் போட்டருந்தேன் அதுக்கப்புறம் நானே அதை கட் பண்ணட்டேன் நான் போடுறதே இல்லை உடனே ஒரு என்ன பண்ணிட் டாரு காலையில எந்திரிச்சி வாக்கிங் மாதிரி போய் டீ கடையில போய் டீ குடிச்சுட்டு வந்துருவாரு
செரி செரிங்க
ஆபிஸ் விட்டு வரப்ப கம்பெனி முடிச்சுட்டு அங்கே டீ குடிச்சுட்டு வந்துருவாரு
தெரி சரி
அதுக்கப்புறம் இப்போ பசங்க இருக்கிறதுனால பசங்களுக்கு பால் வேணுன்றதுனால அவரே எந்திரிச்சிப் பாலை காய்சிட்டு அவருக்கு டீ போட்டு அவரே குடி ச்சுடுவாரு
பிரச்சனை இல்லாத வேலையா இருக்குதுங்க உங்களுக்கு வேலையே வைக்காம இருக்கிறாருங்க அஹ்
யாராச்சும் வந்துட்டாங்கண்ணா எனக்கு டீ காஃபி போட சொன்னாங்கண்ணா நான் குடிக்காதது அதனால எனக்கு சக்கரை அளவு அதெல்லாம் கொஞ்சம் கம்மியா தான் போடுவேன் ஆனா நான் தரப்ப சொல்லிடுவேன் அது எனக்கு டேஸ்ட் தெரியலங்க உங்களுக்கு ஏதாச்சும் கம்மியா இருந்தா சொல்லி டுக நான் போட்டு ஆத்தி எடுத்து ட்டு வந்தடுறேன்ன
ஆஹ் அது பிரச்சனை இல்லாத வேலைங்க
அப்படி இல்லைன்னா வீட்டுக்காரு இருந்தாருன்னா அவரை மட்டும் தனியா கூப்பிட்டு இத டேஸ்ட் பார்த்துஎப்படி இருக்குன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் குடுத்துருவேன் அந்த பாத்திரம் கழவுறு தாங்க கொஞ்சம் கடுப்பான வேலை
அது ரொம்ப ரொம்ப கடுப்பான வேலைங்க
நீங்க எப்படி அத மேனேஜ் பண்றீங்க
மோனுஜ் என்னங்க அப்பப்ப கழுவும் போது இப்ப பண்ணும்போது முன்ன நானும் அப்படியே சேர்த்து வச்சுப்பேங்க நறைய அப்படியே சோம்பேறித்தனமா விட்டுருவேங்க
ஆஹ்
இப்ப வந்து அப் அப்பப்ப செய்யும்போது அப்பப்ப கழுவிட்டுறாங்க
சந்தோஷம் நல்ல விஷயம் இல்லையா அப்பப்ப எனக்கு அப்பப்ப மூட பொறுத்துங்க திடீர்னு கல் துவே திடீர்னு கழுவ மாட்ட
உம்
திடீர்னு காலையில கழுவுவேன்
ம் ம்
அதனால பட் மார்னிங் கிச்சன் விட்டு வரப்ப கிச்சன் கிளீன் ஆயிடும் அதுதான் சில பேர் வந்து ஹலோ
ஆஹ் சொல்லுங்க
தெரிஞ்ச ஒருத்தர் சொல்லுவாங்க அவங்கள நா அக் கண்கூப் அவங்க சொல்லுவாங்க டெய் லி நைட் அப்டி கிச்சன் கவுண்டர் டாப்ல வந்து எல்லாம் கிளீனா தொடச் ச்சு வச்சுட்டு கழுவி வச்சுட்டு தான் படுப்பாங்க ஆஹ் இல்லை ப்பு வராதான்னு கேட்டா அவங்க வீட்ல சொ திப்பாக் க்கு கான் பாத்துட் தப் தப்பு போவுது
இல்ல கோ கேக்குதுங்க
எனக்கு கேக்கலங்க இப்ப பேசுங்க எனக் கரக்டா கேக்குது நீ பேசறது எனக்கு கிளியரா கேக்
ஓகே ஆனா எனக்கு கேக்குது எக்கோ கேக்குதுங்க சொல்லு ஆமா நான் பேசுறதே நான் பேசுறதே கேக்குதுங்க ஓகே ஓகே அது வந்து சொல்றாங்கங்க உங்களுக்கு இந்த மாதிரி சாங்கியோ சம்பிரதாயத்துல நம்பிக்க இருக்குதுங்குளா
இருக்கு பட் இது சொன்ன சிரிப்பு வந்துச்சு அக்கா நாளைக்கு எங்கு வீட்டு லக்ஷ் ஷ்மி வந்து வர சொல்லுக்கா கொஞ்ச பாத்திர இருந்துச்சுனால்லா கழிவு போட்டு கிளீன் பண்ணிட்டு போ சொல்லுக்காணா
நமக்கு காமெடியாதா ஆஹ் நமக்கு காமெடியாதா இருக்கு ஆனா நெறிய பேர் வந்து பெரியவங்க வந்து நைட்ல வந்து சுத்தம் பண்ணி வெச்சுட்டு படுத்துக்குணு அப்டிங்கிறாங்க
உம் அது எங்க அம்மா என்ன பண் ண்ணுவாங்கூனா சாதத்த மட்டு வாஷ் பண்ண மாட்டாங்க அந்த குண்டால கொஞ்சோண்டு சா எதா சாத வெச்சு கொஞ்ச தண்ணி வெச்சு ட்டு மறுநாள்தா அத கழுவுவாங்க
அதுதா அதுதாங்க ஏ வந்து சாமி பாக்கும்போது வெறும் பாத்துரத்த பாத்துட்டு போக் கூடா
அஹ் இதுதா அப்டி சொல்லுவாங்க நானு எனக்கு மூடு இருந்தா நைட்டு கழுவுங்க இல்ல ஒரு மாரி கடுப் ப்பா இருஸ்சுனா எல்லாத்தையு சாப்புட்டு எல்லாத் த்தி போட்டுட் டு அந்த குப் இப்ப அந்த ஃபுட் வேஸ்டேஜ் மட்டு அஹ் அந்த கவர்ல போட்டுட் ட்டு அப் பசங்குள தூங்க வெச்சுட்டு காலையில ஏழ்றப் ப்பாம் டக்கு டக்குன்னு அது வேல முடி ஞ்சுரு
ஓ முடிஞ்சுரு முடிஞ்சுரு சேரி சேரி செரிங்க
பாத்துரமே வந்து காலையில கழுவிட்ருக்க மாட்டே அது இப்ப நா என்ன சமைக் இருக்கரணோ அதுக்கு தேவையான பாத்துரத்த மட்டு நா கழுவி அத நா அந்த கேஸ்ல வெச்சுருவே
உம் உம்
கொஞ்சம் நேரம் வேகறதுக்குள்ள ஒரு பத்து பாத்திரம் ஒரு அஞ்சு பாத்திரம்
இல்லங்க அப்படி கழுவுறது ஆனா ரொம்ப கக்கியா இருக்கு அப்படிதான் நானுமே பண்ணி இருந்தேன் அது பு சிங்க் காலியே ஆகாது வந்துட்டே இருக்கோ அது ஒரு ஒரு இது து எடுத்து போட்டு கழுவி முடிச்சுிட்டோம்னா அது கொஞ்சம் ஹாப்பி ஆய
நான் கண்டினியூஸா அட்ட் டைம் மூணு ஒன்னா பண்ணுவேன் துணிய மிஷின்ல போட்டுருவேன் சாதம் வச்சடுவேன் உன்னு பருப்புனா குக்கரில் பருப்பு வைப்பேன் இல்ல வேற ஏதாச்சும் குழம்பு சல சுண்டல் குழம்புன சுண்டல் வேக வச்சு ச்சருவேன் அது கொஞ்சம் வேக நேரம் ஒரு அஞ்சு பாத்திர கழி வைப்பு அதுக்குள்ள கடாய வச்சு நான் தாள வச்ச வச்சுட்டு அது ஊத்திட்டு திரும்ப பொரியலுக்கு வெப்ப இதெல்லாம் கொஞ்சம் வேகற நேரம் பத்தி இன்னும் கொஞ்சம் பாத்திரோம் அப்புறம் அந்த மாதிரி அப்புறம் அதுக்குள்ள ச தம்ந்துரம் சாதத்தை வடிச்சிட்டு ஆ எது வந்து செமி ஆட்டோமேட்டிக் ஓகே அ இப்போ அந்த முடிச்ச உடனே அது ஒரு அலச அலசி ட்ரையரில் போட்டுருவேன்
ஆஹ் அவ்வளவுதான் முடிஞ்சிரும் வேலை எல்லா வேலையும் முடிஞ்சிரும்
சரி டைம் ஆயிடுச்சு பசங்களுக்கு சாப்பாடு கட்டினா கட கடன்ன ஸ்நாக்ஸ் எல்லாம் கட் பண்ணி போட்டு பசங்களை சாப்பாடு கட்டி ஃபர்ஸ்ட் அப்பச்சிட்டு மிச்சம் ஒரு நாலஞ்சு பாத்திரம் இருக்கு க்கும் இல்ல இல்லாமல் கூட போகும்
அதுதான் அதுதாங்க எனக்கு எப்படின்னா என் பசங்க வளந்துட்டாங்க இல்லலைங்களா ஸ்நாக்ஸ் சா பாடல்லாம் அவங்களே கட்டிப்பாங்க அதனால எனக்கு கொஞ்சம் நான் கிச்சன் வேலையை முடிச்சிருவேன் சமைச்சு எடுத்து வச்சுட்டேன்னா அவங்க பேக் பண்ண பாங்க
ஆம்மா
அதனால அது தெரியாது
ஆமா பெருசா என்ன வேலைனா அ டிஃபன் பாக்ஸ் கலுவுரதாங்க பெரிய வேலை டபடபான் நிறைய வந்து வந்து உயந்துடுது
ஆமா ஈவினிங் வந்த உடனே கழுவி அதுக்கு ஒருத்தான் தனைய ஒரு ட்ரே மாதிரி வச்சுக்கோங்கங்க
ஆஹ் நல்லங்க எனக்கு ஷெல்ஃப் இருக்கு இருக்குங்க
இல் இல்லைங்க நீங்க இது மட்டும் லன்ச் பாக்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டோனா ப் பண்ணும்போது ஈஸியா இருக்கும் உம் உம் அந்த ட்ரேல கழுவி போட்டு வச்சு சொனா நைட்டு நமக்கு மார்னிங் எழுந்தருச்சு டக்குனு எடுத்தோமா அ பேக்
பண்ண எனக்கு மூணு ப் விழுவங்க அதாவது வீட்டுக்கருர் ஒரு டிஃபன் பாக்ஸ் சாதம் குழம்பு பசங்களது ரெண்டு ரெண்டு சோ சாமனு இருக்கும்
அதுதான் அதுதான் அதுதான் புரியுது இல்லைங்க டிஃபன் பாக்ஸ் வலதான் செய்யுங்க ந ந படிக்கும்போது நம்ம அம்மாங்க எப்படி கழுவிிருப்பாங்க அதது யோசிக்கணும் இல்லங்களா அம்மாவோட கஷ்டத்தை புரிஞ்சுட்டு
புரிஞ்சுிக்கிட்டு ஆம அதுவும் நான் சின்ன வயசுல எனக்கு பொரியல் இல்லைனா எனக்கு சாப்பாடே இறங்காது ஆமா அது என்னமோ தெரியல அது பழகிடுச்சுங்களா அது எனக்கு என்ன சொல்து எனக்கு தெரியல அப்ப எனக்கு அந்த காயோட அருமல எனக்கு தெரியாது ஆனா பொரியல் ஏதோ பொரியல்க்கு ஒன்னு வேணு தொட்டு சாப்ட ஏதாச்சு ஒன்னு வேணு
ம் புரியுது ம்
ஓகே அத நா இப்பயும் நா ஃபாலோ பண்றே கண்டிப்பா ஏன் வீட்ல ஒரு பொரியல் இல்லாம இருக்கவே இரு
கண்டிப்பா இருக்கணுங்க அது ரொம்ப நல்லதுங்க அது ரொம்ப நல்லதுங்க அது ரொம்ப ரொம்ப ரொம்ப நல்லது உம்
பட்ற சாப்பாடு என்னங்க சத்து இருக்கு அந்த காயில அந்த பழத்துலதா சத்து இருக்கு அதா அந்த உண்ம உண்ம நீங்க சொல்றது நூத்துக்கு நூறு உண்ம அதுவு இந்த வெள்ள அரிசில்லா நம்பளுக்கு வந்து சக்கையேதா ஒன்னு சத்
நீங்க இப்பத்துலருந்தே உங்க பசங்களுக் கு வந்து ஹெல்த்தியான ஃபுட் பழக்கலாமே
அதுக்குதா நா வந்து செவப்பு அரி சி இந்த ச தானியோ சிறுதானியோ எல்லா நா வந்து இ ட்லி தோச மாவுல ஊற வ
ஆஹ் சாப்பாடா கூட வைக்கலாங்க சாப்பாடு கூட வடிச்சு குடுக்கலாங்க
நா கைக்குத்தல் அரிசிதாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கறே ஆமா ஆனா அது கைக்குத்தல் அரிசினு அரிசினுதா வாங்கி ட்டு வந்தா நா எது அது உண்மையா பொய்யானு எனக்கு தெரியல
அது நம்ப ஆஹ்
ஆனா எனக்கு அரிசி வாஷ் பண்றப்ப நல்ல அந்த ஒரு எண்ண பிசுக்கு இருக்கு
ஓ இருக்கலா மேபி ஆஹ் எது உண்மை எது பொய்யினே தெரியாத ஒரு காலகட்டத்தில நம்ப இருக்
ஆமா ஆமா இப்ப நானு வந்து இந்த பாலிஷ் பண்ண அரிசி கழுவி இருக்கு அது கழுவுனா எப்டி வரு உங்களுக்கு வந்து அந்த ஒரு ட டஸ்ட்டு பார்ட்டிகல்ஸ்தா வரு ஆனா இத நீங்க கழுவுனீங்கன்னு நெனச்சுக் குங்க அப் டியே ஒரு நல்ல ஒரு பிசுபிசுப்பு தன்மை இருக்கு இப்போ நீங்க கறி கழுவுற கறி ப்ப மட்டன் கழுவுறப்ப ஒரு பிசு பிசுப்புத்தன் அந்த என்ன பச இருக்கும் பாார்த்திருக்கீங்களா அ அந்த மாரி ஒரு எண்ணை பச வந்து நா இந்த அரிசிக் கழுவுறப்ப இருக் அது எனக்கு உண்மையாக அது நல்ல அரிசியா கெட்டசிய தெரியல பட் கை குத்தலசி உடம்புக்கு நல்லதுன்னு வாங்கணு அ சிப்பு மூட்டை அப்படியே வாங்கனுங்க
எவ்வளக்கு வாங்கனீங்க
நா ஃபஸ்ட்டு முட்ட ஒரு ஆயிரத்தத்துநூறுக்கு எடுத் தே இது ஆயிரத்த ரித்தி நானூ ஐநூறு
நார்மலா பாலிஷ் பண்ண அரிசியே ரேட் அதிகமா இகே நீங்க கம்மியா சொல்லிறீங்களே
ஆமா நானுமே அதத்தான் நா கேட்டேன் அவங்க இதுதான் சொன்னாங்க ரேட்டு
ஆஹ் ஆஹ ஆஹ ஹ அது கம்மியா இருக்கே இது ரொம்ப கம்மியா இருக் ற மாரி இருக்
எனக்கு வந்து பக்கத்து வந்து அவங்க சொன்னாங்க ஒரு மேம் சொன்னாங்க அவங்க கிராமத்தால தான் ஆளுதான் அவங்க சொன்னாங்க மேம் இந்த கை குத்தல் அரிசி வாங்குங்க மேம் இந்த கடிலன்னாங் நல்லா இருக்கு சொல்லிட்டு அதனால் நான் வந்து சேரி நல்ல விஷ் ந்தானே சேரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் நா சோறு வந்து வடிச்சிருடுவே குக்கரில் வைக்க மாட்டே
நல்ல விஷயம் தாங்க எங்களுக்கும் ரெஃபர் பண்ணுங்க எங்களுக்கு வாங்கி குடுங்க
ஆமா ஆமா மிக்க நன்றி இன்னொரு இணைப்புல வந்து பேசலா வாங்க வணக்கம்